ப்ரோ
கேக்குதா ப்ரோ என்ன ப்ரோ பண்றீங்க
சும்மாதா ப்ரோ சென்னையா ஊரு நீங்க
ஆமா ப்ரோ
ஆம் ப்ரோ ஆம் பரோ என்ன ப்ரோ பண்றீங்க நீங்க நா வேலூர் ப்ரோ
ம் நா சும்மாதா ப்ரோ இருக்கே
அப்டியா ப்ரோ சேரி ப்ரோ நா வந்து படிக்கிற ப்ரோ
அப்டியா நா இப்ப சும்மா இருக்கேன்னு சொன்னே நானு படிக்கிற ப்ரோ
காலேஜா ப்ரோ என்ன காலேஜ் என்ன காலேஜ் ப்ரோ
வேல் டேக் தெரியுமா?
ஆ வேல்டெக் தெரியுமே ப்ரோ
ஆமா அதா ப்ரோ
ஐ ஐ டி யா
இல்லல்ல வேல்டெக் வேல்டெக்
வேல்டெக்ல என்ன ப்ரோ
வேல்டெக்கு பி காம் படிக்கிற ப்ரோ
வேல் டெக்கில் பி காம் ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ‌
நீங்க
நா இங்கதா ஒரு ஓரிஸ் காலேஜ் தெரியுமா ப்ரோ?
ஆமா
ஓரிஸ் காலேஜ்ல பி எஸ் சி கம்யூட்டர் சயன்ஸ் ப்ரோ
ஆ சேரி ப்ரோ சேரி ப்ரோ
ப்ரோ எனக்கு ஒரு டவுட் இப்போ பி காம் படிக்கிறீங்களே பி காம் படிச்சா என்ன ப்ரோ வேல கெடைக்கு
பி காம் படிச்சா அக்கௌண்டன்னா போலா
அக்கௌண்டன்னா போல அது தெரியு ப்ரோ ஐ டி பீல்டுல ஏதாவது அது ஒரு ஹோப் இருக்கா? போலாமா எப்டி சொல்றீங்க எந்த விதத்துல அக்கௌண்டன்னா ஐ டி க்குள்ள போலாங்கிறீங்களா
ஆமா ப்ரோ ஆடிட்டரா போலா ஐ டி ல எப்டி சொல்றது ஆ நீங்க வந்து கிள்ளு தெரியனு ப்ரோ
ஓகே இப்ப ஐ டி ல ஆமா ஐ டி ல வந்து நமக்கு ஸ்கில் இருந்தா எடுத்துப்பாங்க ப்ரோ நா எப்டி கே க்கறனா இப்போ பி காம் ல கூட இந்த பி காம் இருக்கு மாஸ்டர்ஸ் ஏதோ ஒரு பி காம் இருக்கு ப்ரோ எக்ஸ்ட்ரா பி காம்
பி காம் சி ஏ தா
அது ஆ பி காம் சார்டட் அக்கௌண்டன்ட் ஆ அது படிச்சா அதுல எதாவது ஹோப் பு அதுல எதாவது அது படிச்சா பெஸ்டா இல்ல இது படிச்சா பெஸ்ட்டானு கேக்குற ப்ரோ
அதுதா ப்ரோ இப்ப பி காம் சி ஏ னா அது எப்டின்னா இப்போ சப்ஜெக்ட்லா டிஃப்ரெண்டா இருக்கு வேற ஒண்ணுமே இல்ல அது நம்போ நம்ப ஸ்கில்லு தா ப்ரோ நம்ப என்ன மாரி கம்பெனி அந்த கம்பெனி நம்பர்ஸ் ரிசர்ச் பண்றோல
ஆமா ப்ரோ
இப்போ அந்த கம்பெனில என்னா மாரி ஒர்க் இருக்கு
ம் புரியுது ப்ரோ நீங்க சொல்றது இப்போ ஒரு ஐ டி இருக்குன்னா இப்போ ஐ டி ல கூட அக்கௌண்ட் டன் கண்டிப்பா தேவப்படு ஏன்னா வந்து வரவு செலவு போக பட் வந்து இப்போ அதே மாரி நா என்ன கேக்க வரேன்னா நெறைய பேர் படிக்கறாங்க பி காம் பி காம் எனக்கு தெரிஞ்சே அதுல எதாவது மெயினா மாஸ்டர்ஸ் படிக்கணுமானு கேக்குறே
மாஸ்டர்ஸ் படிச்சா இன்னு பெட்ரு ப்ரோ
நீங்க உங்களுக்கு என்ன ப்ரோ பிளானு இது பி காம் முடிஸ்ட்டு
ஆ பி ஏ எம் பி ஏ போலான்னு இருக்கே
ஓகே சூப்பர் ப்ரோ
அதுக்கப்றமா அது எம் பி ஏ ல்லா போட்டா வந்து எப்டி ப்ரோ எப்டி சொல்றது ஹெச் ஆர் ஆ இருக்கு ஹெச் ஆரா ட்ரை பண்ணலா
ம்
இல்லன்னா ஒரு மேனேஜரா ட்ரை பண்ணலா எப்டி சொல்ல ஒரு ஒரு டூ இயர்ஸ் வந்து கரெக்ட்டா நம்ம ஏதாச்சு ஒரு கம்பெனில ஒர்க் பண்ட்டு சும்மா நார்மல் கம்பெனில ஒர்க் பண்ட்டு அதுக்கு அப்றமா நம்ம பெரிய கம்பெனி போனா நம்மளுக்கு இன்னு நல்லா
எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பன்ட்டு அதுக்கப்றோ எஸ்பீரியன்ஸ் வெச்சு பெரிய கம்பெனி போலாங்கிறீங்க ஓகே ப்ரோ சூப்பர் ப்ரோ எனக்கு ஐடியா கவர்மென்ட் ஜாப் தா ப்ரோ
அப்டியா என்ன பண்லா என்ன என்ன குரூப்
ஆல்டு ஆ இல்ல ப்ரோ இல்ல எ ஃப்ரெண்ட் ஒருத்த ஆல்ரெடி கவர்மெண்ட் சர்வென்ட்டா இருக்கா
ம் ம்
அவங்க நா வந்து ஸ்டாரிங் ஐடியா இல்ல பி எஸ் சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து எதோ ஏனோதானோனு சேந்து ட்ட ஐடியாவே இல்லாம தா சேந்த சேந்தட்ட பிறகு இந்த மாரி எ ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாரி கேட்டா நல்ல குரூப்டா அவன் வந்து அவனு பி காம் தா படிச் ச்சா பி காம் படிச்சுட்டு இது எழுதினா அவன் டி ன் பி எஸ் சி எழுதினா டி என் பி எஸ் சில லோ மார்க்அவந்து
ஆ ஆ
லோ மார்க் பட் வந்து பாஸ் ஆயிட்டா
ஆ
ஆ ஐ திங்க் ஒன் எயிட்டி செவன் சம்திங் அவன்து மார்க்கு
அ
லோ மார்க் வந்து சோ அப்டியே வந்து அவன் அந்த கவுர்மெண்ட்ல வந்து அந்த முன்சிபாலிட்டி சர்வீஸ் தெரியல்ல ஆ அதுல வந்து இதுவா இருக்கா அதாவது ஏரியா ஏரியாவா போய் ட்டு என்னன்ன மாத்திருக்காங்க எவ்ளோ காசு செலவாய்ருக்கு இன்னு பேலன்ஸ் எவ்ளோ இருக்கு அந்த மாரி வந்து அவ அக்கவுண்ட் போட்றது அவ வேல
ம் ம்
அவங்கிட்ட இந்த மாரி கேக்கும் போது நல்ல குரூப்டா இது படிச்சா எனக்கு இதுலயே வந்து பெரிய ஆஃ பிசரா எதுவு ஆகலானு அவந்தா சொன்னா
ம் ம்
சரி ஓகேன்னு சொல்ட்டு அப்டே இது முடிச்சுட்டு எம் சி ஏ முடி எம் பி ஏ முடிச் அப்டே போலான்னு சொல்ட்டுதா இப்ப ப்ளானு
ம்
அதா ப்ரோ சென்னையில தா அவனு வேல பாக்குறா சென்னையில
ஆஆ ஆ
அதா ப்ரோ பிளான்னு
இப்ப எப்டி சொல்றது அதா ப்ரோ நம்ம டிகிரில்லா சும்மாதா ப்ரோ
அது எனக்கே தெரி ப்ரோ நா பி காம் படிச்சா எதாவது ப்ராஜெக்ட் கோடிங் மேனஜ்மெண்ட் அந்த மாரி எதாவது போலான்தா நானு நன்ச்சே இது படிச்சுட்டு கவுர்மெண்ட் ஜாபுக்கு போவனு அன் எக்ஸ்பெக்டட்
இ இல்ல ப்ரோ நாங்க பி காம் படிச்சுட்டு நாங்கள நாங்களு கோடிங் கத்துங்கன்னா நாங்களு போலாம் ப்ரோ
ஆ ப்ரோ போலா தாராளமா போலா ப்ரோ அனா அந்த அந்த கத்துக்கறது தா ப்ரோ மேட்ரு இப்போ எப்டி சொல்றது இப்போ ஒரு பஸ் இருக்குனா அதுல வந்து கண்டக்டர் டிரைவரு ஒரு பண்ண வப்பா ஆனா வந்து டிரைவர் வந்து நானு கண்டெக்ட்ரு நானே கண்டெக் ட்ரா இருக்க நானு டிரவரா இருக்கறனு அவ அவ தான வேல வப்பா
ம்
அந்த மாரி சொல்ல வர நானு
திருப்பதி பஸ் இருக்கும் ஆமாங்க
ஆ அந்த மாரி நானே வந்து கண்டெக்டராவு இருந்துக்கற நானே டிரைவராவு இருந்துகறனா சரின்னு சொல்ட்டு ஓனருக்கு ப்ராஃபிட் தா பாப்பா ரெண்டு பேர் பாக்க ற வேலைய ஒருத்தனே பாத்தா ஒருத்தன் பாக்ற வேலைய பாதி சம்பளோ கேக்கறனா தருவானா மாட்டானா
ஆமா ஆமா கரெக்டு
அதே மாதிரிதா ப்ரோ இதுல வந்து நா இப்போ பிகாம் பிஎஸ்சி படிச்சு பிஎஸ்சி படிசி முடிச்சுட்டு இந்த வேலைக்கு போனா கண்டிப்பா தெருவே அவ தா சொன்னா
ஆ ஆ
அதனால கவுவர்மெண்ட் ஜாப் அதுவு இல்லாம கொஞ்ச எமோஷனல் ப்ரோ எங்க வீட்ல எங்க வீட்ல வந்து கவுவர்மெண்ட் ஜாப் கொஞ்ச எமோஷனல் ஏன்னா வந்து எப்டி சொல்றது மம்மிக்கு டேடிக்குல்லா வந்து கவர்மெண்ட் ஜாப் நாங்க வந்து மொத்தம் நாலு பேரு அண்ணனுங்க ஓகே வா நாலு பேர்ல வந்து சின்ன தம்பி ஒருத்தே ரெண்டு பேருமே வந்து பிரைவேட் ஜாப் தா ஒருத்தன் வந்து அண்ணா வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து சீஃப் நர்சு
ஆ
இன்னொருத்தவங்க வந்து இப்பதா வேலை தேடிட்டு இருக்காங்க எங்க மம்மிக்கு வந்து யாருன்னா ஒருத்த இத்தங்கன்னா ஃபேமில கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஆச
ஆ ஓகே ப்ரோ நாலு பேருமே அண்ண தம்பிகளா
ஆமா ப்ரோ
ம்
அதனால தா வந்து புஷ் பண்றாங்க எங்கள எங்க மம்மி சோ மம்மி சப்போர்டிவா இருக்கிறதுனால நானு அப்டியே உள்ள போயிர்லா சொல்டு தா ப்ரோ பாக்குறே
ஆ சேரி ஓகே மஜாதா ப்ரோ
மஜாதா ப்ரோ ஆனா வந்து பயம் மாவு இருக்கு ஒரு சைடுங் இன்கேஸ் எடுத்துக்கலனா ஏன்னா கவுவர்மெண்ட் டு நா கேள்விப்பட்ட வரைக்கு அவ்ளோ இஷியா தந்துர மாட்டானுங்க பட் ஒன்ஸ் உள்ள போயிட்டா பெர்மனெண்ட் ஜாப்பு
ஆமா கோ கவெர்மென்ட்க்கு பிரைவேட்க்கு என்னா டிஃபரென்ஸ் நா கவர்மெண்ட்ல வந்து பர்மனன்ட் ஜாப்பு மாசம் மாசம் சேலரிய அதிகமா இன்கிரீஸ் ஆகு
ம்
அதுக்கப்புறமா அதியோ இந்த மாரி சைடுல எல்லா காசு வரு
ம் பின்ஷன் வரு போனஸ் வரு லீவ் வந்து நெறையா வரு
லீவுல்லா சனி கிழம் ச சாட்டர்டே சண்டே அப்
அப்டி சொல்லல ப்ரோ இது சொல்ற ஃபஸ்டிவல்ஸ் லீவு
அதெல்லா கொஞ்சோ டவுட்டு தா அம் அதெல்லாம் நீங்ளே எடுத்துப்பீங்க ப்ரோ பெஸ்டிவல்லா ரொம்ப இதுவாதா ப்ரோ தருவாங்க
இல்ல இப்போ எப்டி சொல்றேன்னா இப்போ ஒரு பிரைவேட் லிமிட்டட் கம்பெனி நாங்கல்லா தீபாவளி பொங்கலுக்கு கூட லீவ் தரமாட் டா நியூர் கிர்ஸ்மஸ்க்கு தா தருவா
அதா கவுர்மெண்ட் லீவு தா தருவா அதுக்கு
ஆ ஆனா இதுல வந்து கவர்மெண்ட் லீவ் குடுத்துருவான்ல அந்த மாரி சொல்ல வாரே
ம் ம் ம்
அதுனால கவுவர்மெண்ட்ல நெறைய பெனிஃபிட்டா இருக்கு பட் என்னன்னா உள்ள போறதுக் துக்கு தா ப்ரோ பயம் இப்ப நா இவ்ளோ படிச்சு முடிச்சுட்டு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேல போறதுக்கு நா சின்ன வயசுலயே எங்கனா பத் பத்தாயிரூபாய்க்கு வேல போயிருந்தா எனக்கு இப்போ பீஸ் கட்டுற செலவு மிச்ச எனக்கு சின்ன வயசலிருந்து சம்ப
ம் ம் ஆ புரிது புரிது
இப்போ இதெல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் மாரி வச்சுக்கிட்டீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா ரிட்டன்ஸ் எடுக்கணுல்ல இப்ப ரிட்டன்ஸே எடுக்காம நா இவ்ளோ படிச்சிட்டு பத்தாயிர்பா பன்னன்டாயிர்பா வேலைக்கு போறத்துக்கு நா போறாமலே இருக்கிறாலா
கர்ட்டு கர்ட்டு அதுதா ப்ரோ எனக்கு பயமா இருக்கு
நல்லா படிச்சிட்டு ஒரு நல்ல வேலைக்கு போனு பட் வந்து நல்ல வேல கெடைக்குமனா டவுட்தா எல்லாரு கேட்டா எங்க அண்ணனே என்னா சொல்றா இப்போ அவ வந்து சீப் நர்ஸா இருக்கா ப்ரோ சீப் நர்ஸா இருக்கா அவனுக்கு வந்து டுவெண்ட்டி டூ கே சேலரி இதே வேல வேற எங்கனா அமெரிக் கா இதே வேல துபாயில அந்த மாரி எங்கனா பண்ணா பிப்டி கே சேலரி அத் தாது இந்தியன் மதிப்புக்கு கணக்கு அப்டியே மல்டிப்ளே பண்ணி பாத்தா
ஆமா டபுலு தெரியு தெரியு நீங்க அதுல அமுச்சுட்ருங்க
அவ போமாட்டா ப்ரோ எங்க அண்ணா வந்து சின்ன வயசுல இருந்து வீட்டாண்ட இருந்து இருந்து பழக்கோ அவ வீட்ட வன்ட்டு ஒரு ஒரு வார கூட தனியா இருக்க மாட்டா ரிட்டன் வந்துருவா
ஆ ஆ இல்ல இல்ல இன்னு வெளிய போனா இன்னு நெறைய கத்துக்குவிங்க அதுக்கப்றமா வர்லால
ஆ புரிது
இப்போ துபாய் போனா இப்போ அங்க போய் அங்க கொஞ்ச டிஃப்ரெண்ட்டா இருக்கு
டிஃப்ரெண்டா தா ப்ரோ இருக்கு இப்ப எதாது ஒரு நாளைக்
அதா அங்க கொஞ்ச டிப்
இங்கே எதாது ஒரு பிரச்சன சொல்றது ஆ வீட்ல எதாது ஒரு பிரச்சனனா அவ வந்து நிக்க முடியாதுல்ல
ம் ம் ம்
நாளைக்கு எதாது ஒரு சின்ன ஃபங்கஷன்னாலு வர முடியாது இப்ப அவ இங்க இருக்கிறதுனால லீவு போட்டு பங்க்ஷன்னா வந்துருவா அங்கெல்லா டெத் த்து டெத்துக்கு கூட லீவ் தருவாங்களான் தெரியாது யாரு பாட்டி எறந்துட்டாங்களா பாட்டி தானே இவ்ள நாள் பாத்துட்டு தானே இருந்த போய் வேலய பார்றானா
ம் ம் ம் புரிது புரிது
அதனால தா அவ இப்ப அது அவனோட பாயிண்ட் ஆஃப்யூல அவ சொன்னது நா கேள்விப்பட்ருக்கே
நீங்க தேடா ப்ரோ நீங்க தேடா பைய
ஆமா ப்ரோ மூணாது பைய நானு பைனல்லா இன்னொரு சின்னத்தம்பி ஒருத்தே இருக்கா அவ வந்து இப்பதா ப்ரோ டென்த்து
டென்தா
ஆமா ப்ரோ
சேரி ப்ரோ சேரி இப்ப ஃபர்ஸ்ட்டு இயரா நீங்க
இப்ப பைனல் இயர் ப்ரோ காலேஜ் ஃபைனல் இயரு நானு
ஓ அப்போ நானு ஃப்பைனல் தா ப்ரோ
பி காம்லயா
ஆமாம்
சூப்பர் ப்ரோ
நீங்க நீங்க எப்டி இது அந்த கோடிங்லா அப்பில்லா கத்துக்கினீங்களா
ப்ரோ எனக்கு சி பிளஸ் பிளஸ் ஜாவா தெரியு ப்ரோ ஆ பைத்தான் ஜாவா தெரியு ப்ரோ சி மாத்தி சொல்றே சி பிளஸ் பிளஸ் ஜாவா தெரியு
ஆ ஆ
பைத்தான் தா கொஞ்சோ டஃபு
அப்டியா சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா புல்லா தெரியுமா
ஃபுல்லா தெரியுனா பேசிக்ஸ் எல்லாமே தெரியு ப்ரோ இது வரைக்கோ ப்ராஜெக்ட்னா வந்து ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கே ப்ரோ அதாவது எப்டி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன்னா ஒரு ப்ராஜெக்ட் வந்து சின்ன பசங்களுக்காக லைக் வந்து கலர்ஸ் கேஸ் கலர் சேஞ்ச் பண்ற மாதிரினா கலரோட பேர் வச்ச அந்த மாரி பண்ற மாதி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கே
ம் ம்
அதுக்கப்புறோ வந்து இன்னொன்னு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்னே ப்ரோ அது எப்டினா வந் ப்ரோ ஐ திங்க் கால் முடிஞ்சுச்சு நினைக்கிறே நெக்ஸ்ட் கால்ல சொல்லட்டா
அப்படியே பேசலா ப்ரோ அது ஒண்ணு இல்ல முடிர் வரையு பேசலா ம் ம் சொல்லு ப்ரோ
ஆ இப்போ இன்னொரு ப்ராஜெக்ட் எப்டி பண்ணிருக்கேன்னா இப்போ நீங்க இன்னைக்கே ஒரு கட ஓப்பன் பண்றீங்க
அ அ
பொருலா வாங்றிங்க பட் வந்து டில்லிங் மிஷின் வாங்க முடியாது உங்களால
தேரீ
அந்த மாரி டைம்ல நீங்க என்ன பண்ணுவீங்க கையிலே கணக்கு போடுவீங்க அது ஒரு சில டைம் தப்பா வறோ அதுக்குதா நா என்ன ப்ராஜெக்ட் பண்ணன்னா இப்போ அது வந்து ஒரு ரெண்டு பாக்ஸ் இருக்கோ ப்ரோ இன்புட் பாக்ஸ் ரெண்டுமே இன்புட் பாக்ஸ்ல வந்து பொருளு பொருளோட இன் கேஸ் உங்க போட்டோ போட விருப்பருந்தா போட்டோ ஓகேவா அந்த மாரி எவ்ளோ இருக்கு மொத்த மொத்தமா நீங்க போட்டுட்டீங்கன்னு வைங்கள
ஆ
அது ஒரு அது நீங்க ஒரு ஒரு டைம் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கொடுக்கு போது அதுவே அதுவே பில்லிங் மாரி அக்ட் ஆகு இன் கேஸ் ஸ்டாக்ஸ் வந்து கம்மிய இருக்குன்னா கம்மியா இருக்குன்ன வந்து நோட்டிபிகேஷன் வரும் இன் கேஸ் ஸ்டாக்ஸ் காலி நா வந்து ஸாடக்கு காலி ஆர்டர் போடுங்க நோட்டஃபி கேஷன் வரும் புரியுதா அது மேபி வந்து நீங்க இருட்டீங்கன்னா ஒரு லேப்டாப் இருந்தா போதும் உங்களுக்கு பில்லி் மிஷினே தேவப்படாது
ஆ ஆ அ
அந்த மாதிரி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கே இன்னும் வந்து அது ஃபைனலைஸ் ஆகல இப்பதா பைனலைஸ் ஆகணும் இப்போ பிரின்சில் கிட்ட போயிட்டு எப்படி எப்படி ஒர்க்காவு போது அப்புறமா வந்து வெளியே யாருக்கிட்டனா கடைல கொடுத்து இது செக் பண்ணிக்கங்களான்னு கேடப்பாங்க அதுக்குதான் ய ஆனா ஃப்ரெண்டு கட இருந்தா அதுல கொடுத்து செக் பண்ணலான்னு பாக்குற எவனும்